ஹலோ ஹலோ கேக்குது
ம் சொல்லு
ஒனக்கு
எனக்கு கேக்குது சொல்லு
சேர் நீ எங்கடா சாப்புட்டியா நீயு
என்ன ஆ சாப்
சாப்புட்டியான
ஆ சாப்டண்டி நீ இப்பதா சாப்டுறியா டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ற சவுண்டு எனக்கு கேக்குது நீ என்ன சாப்டுற
ஆ
அதெலா கேக்
நா வன்ட்டு ஒரு ம் சாப்பாடு வெஜிடபிள் சாப்பாடு ம்
யார் செஞ்சா பீட்ருட்
பீட்ருட்
ப்ப உங்கப்பா பிரியாணி விக்கறாராடி
எங்கப்பா இப்பெலா வெக்கற ஆ அன்னைக் லாஸ்டா வச்சார்ல
என்னைக்கு பு அங்க நாகராஜ்லா வந்தப்பியா
ஆ அன்னைக்த வெச்சார்
அன்னிக்தா நா வர்லியே
ம்
அன்னிக்தா நா வரவே இல்ல
ஏ வர்ல அன்னைக்கு
தெர்லியே அன்னைக்கு நா எதோ ஒர்க்ல இருந்த அவுருக்வே இல்ல
நவீன்லா இருந்தா
லியு அப்ப நா வீட்லதா இருந்தே ஆமா அப் அன்னைக்குதா எனக்கு சண்டே நெனைக்கிறே அன்னைக்கு கரெக்டா
ஒ ஆ உங்கம்மாட் கேட் தூங்கிட்ருக்கா அவன் சொல்ச்சு
ஆ ஆமா அன்னைக்லா எனக்கு ஃபுல் டயர்டு அன்னைக்கு சாட்டர்டே நைட் எல்லா ஃபுல் வேல நைட்ல வரக் கு லேட் ஆயிருச்சு சேரி அப்டின் நா அப்டியே தூங்கிட்ட எனக் கூப்டாங்க கால எந்ரிச்சுனா வாங்க போலானு போய்ட்டு வாங்க சாமி அப்டின்ட்டு படு த்துட்ட அப்ற ரெண்டு மூணு மணிக்குதா எந்ரிச்ச எந்ரிச்சு ஜா லியா சாப்ட்ட வீட்ல சாப்பாடு வச்சுட் போயிருந்தாங்க இல்ல வீட்ல சமைக்லன் நெனைக்றே சமைச்சிருந்தாங்க நான்வெஜ் சமைக்ல
ம்
ஆமா ஸ்காம்போ என்னமோ வெச்ருந்தாங்க சேரி எல்லா பல்ல கடிச்ட்டு அதயே சாப்புட்டு அப்டியே லேப்டாப்ல வெப்சீரிஸ போட்டுட்டு படுத்தம்பாரு செம சுக ஆமா எனக்கு காலேஜ்ல குடுத்தாங்
ஏ
உனக்கு தெரியே தெரியாதா
ஏ ஹே
தெரிவேல அந்த டார்க் வெப்சீரிஸ் பாத்தியா
டார்க்கா இல்ல நானிந்த ஃப்ரம்ம முடிச்சு பாக்கலான்ரிக்கே ஒன்னொன்னா ஃபினிஷ் பண்ணணு எல்லாமே கொழம்பி போட்டுனா எனக்கு மண்ட கொழம்பிடு எனக்கு ஃபிரமீன் எவளவு கொழப்பமா ரிக் தெரியுமா அது சயின்டிபிக்கா வருது அந்த மே அந்த மேத்தமெட்டிக்ஸில் இருக்குல்ல கெமிஸ்ட கெமிஸ்ட்ரி இல்லை அது என்னமோ ஒரு மேக்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம் தா சால்வ் பண்ற மாரி
ம்
ஃபுல்லா அந்த மாரியு வருது எனக்கு ஒன்னுமே புரியல அதெல்லா அது ரொம் ரொம்ப ஹாரரா இருக்கு அது ஹிஸ்ட்ரியாவவு ஹாரரவு இருக்கு
ஹம்ம்
அப்பலயே அந்த நைட் ஆனா போது
ம்
சோழ வெளியே என்னென்னமோ நடக்கு ஜன்னல் கூட தெறந்து இருக்க கூடாது
ஏ
ஆமா நைட் வெளியே வர முடியாது அந்த இதுல அந்த வந்து அது ஒரு மிஸ்டரியான பிளேஸ் அதுக்கு உள்ள போய் தெரியாம மாட்டாங்கன்னாவை அத விட்டு வெளியே வரடியாது அந்த ஊரு விட்டு அது விட்டு வா அது ம் ம் தப்பிக்கவே முடியா அதுதா அது தப்பிக்கருக்கான வழியை தா கண்டுபிடிச்சிருப்பா ஆனா ஹீரோவே கண்டுபுடிக்க மாட்டா ஹீரோ போய் மாட்டிக்கிட்டு ஹீரோன்னு சொல்ல முடியாது அதில ஒரு ஃபேமிலி செக்கேஷன் மாரி கிளம்பி வருபோது அந்த ஊர்ல போய் மாட்டிடுவாங்க தெரியாம அந்த ஊர்ல நெறைய பேர் ஏற்கனவே மாட் டிடு அங்கயே அக்சப்ட் பண்ணிட்டு சர்வே பண்ண எல்லா பண்ணிருப்பாங்க ஆமாங்க அது இருப்பாங்க அதுல ஷரீப்னு ஒருத்தர்ப்பா ஆஃப்பரிக்காக்காரே அவ தா ஹீரோனுு நெனைக்கிறே அவ தா எல்லாத்துமே கண்டட்ரோல் பண்ணிட்டு ரூல்ஸ் எல்லா போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுவா அதுல வ ஒரு வஃசின்ல ரெண்டாவது எபிசோடோ நம்மோ ஃப்பஸ்ட் எபிசோட்லயை அந்த இதுல ஒரு வந்து அங்க பாரே இந்த மாரிலா வெச்சிருப்பாங்க அந்த ஊர்லேயே கல்யாணோநாயுடு பண்ணி ஃபாம் ஹவுஸ் எல்லா ரெடி பண்ணி அந்த மாரி ஒரு தம்பி குடிச்சுடே அந்த பார்ல படுத் தூங்கிருவா கேக்குதா அந்த அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அந்த டைம் ஆயிட்டே இருக்க இன்னு வரலயை அப்டின்ட்டு கதவு சாத்திருவாங்க ஏனா மேல ஒரு ஒரே ஒரு விண்டோ மட்டு இருக்கு அது மட்டு க்ளோஸ் பண்ண மறந்துருவாங்க ஆனா க்ளோஸ் பண்ணிருவாங்க எப்டின்னா கிளாத் வெச்சு ஷேடோ பண்ணணு மரைக்கு வெறு மிரர் நா அந்த கண்ணாடி மாரி இருக்கு முல்ல க ஜன்னலு அந்த மாரி இருக்கு அப்றோ ஜன்னல்லல வந்து அவங்க அந்த அவங்க ஃபேமிலியோட பாட்டி வந்து கதவ தட்டு கதவே தர அப்டின்னு இந்த குட்டி பொண்ணுக்கு தெரியு ஆனா தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம உண்மையலுமே பாட்டி தா இருக்கு அப்படின்னு நெனச்சிட்டு க கதவு தொரக்கு போகு போது அவங்க அம்மா வந்து கத்துவா தொரக்காத அப்டின்னு அப்டி இருந்து குட்டிபொண்ணு தொரந்துரு அப்றோ இந்த குட்டி பொண்ணையுமே சா செத்துரு அப்றோ அவங்க அம்மாவு செத்துருவாங்க ரெண்டு காலையில காட்டுவாங்க ரொம்ப கொடூரமா இப்போ ரொம்ப கொடூரோம்மா இருக்கு அது ரூம் புல்லாமே பிளடா இருக்கு சத்தரி கட்டக்கு அப்றோ இந்த பாதிதா எலும்பு இருக்கு பாதி எலும்பு இருக்காது ஒரு மிருகோ அப்டியே கடிச்சு சாப்ட்ட மாரி ரொம்ப ஆமா சாப்ட்ருக்குது கடிச்சு ரொம்ப ரொம்பவே இப்டி இருந்தா டிஸ்கஸ்டிங்காவ சாப்டிக்கு இப்ப இந்த கொடல எல்லா அப்டியே ஃபுல்லா ரூம் வாசல் வரைக்கு நீண்டு வெச்சுட்டு
ம் செர் டே பேசாம இர்டா நா சாப்பட்டு
அதுக்குப்ப என்ன தெரியுமா அப்ப அவங்களுக்குளா ஒரு ரூல்ஸ் இந்த மாரி ஃபேமிலிய பாத்துக்கணு ஜன்னல்ல குளோஸ் பண்ணணு ரூல்ஸ்னா ரூல்ஸ் படி இருக்கணு அப்டி இல்லன்னா வெளிய ஒரு பாக்ஸ் மாரி வச்சிருப்பானுங்க. சும்மா அந்த எலி புடிக்கிற கூண்டு இருக்கும் தெறிமா டியு நம்ம எப்பம்ல அந்த மாரி பெருசா செஞ் சு வச்சுருப்பானுங்க அதுல ஹோல்ஷோல்ஸா போட்டு அதுல என்னனா அதுலயு ஒரு மந்திரமா இருக்குடி அந்த வீட்டுக்குள்ள ஏ வராதுன்னா வச்சுக்கோ ஒரு கல்லு மார்ருக்கு ஒரு டைமண்ட் ஷேஃப் புல எதோ ஒரு கல்லு மார்ருக்கு அந்த கல்லு கட்டி வாசல கட்டி விட்டுருவாங்க. அது கட்டி வுட்டு ஜன்னல் எல்லா க்ளோஸ் பண்ட்டா உள்ள வராது அது கல் த்துவ அது கல்ல எடுத் த்துட்டாலுமே உள்ள வந்து எல்லாருமே கொன்று அது ஒன்னு மட்டு இல்ல அதுல நெறைய பேர் இருக்காங்க அது எல்லாருமே பேயுதா பேய்னு சொல்ல முடியாது என்னன்னே தெர்ல அதுக்கப்பறந்தா அந்த அவங்க அவங் புருஷங்காரன அவன் வந்து கால்ல வந்து அழுதுட்டு உக்காண்ட்ருப்பா
எப்ப நைட் வந்ட்டு நேத்து நைட் நா காஞ்சுரின் பாத்துட்டுருந்த ம் ஹலோ
ஆ
அமைதியா இருக்காதடா ஒரு நிம்ஷோ கட்டாய்டுச்சோன் நெனச்சே ஹலோ ஹலோ கேக்குதாடா ஹலோ
டா
ஹலோ
கேக்குதா?
ஹலோ
ஒனக்கு கேக்குதாடி
கேக்குது டிஷ்டபா கேக்குது
ஆ சொல்லு நைட்டென்ன
காஞ்சுரின் படொ பாத்துருந்த
நேத்து நைட்டா
அஹா ஹும்
தென டைம் பாத்ததயே பாப்ப இன்னோரு அது ஹாரர் மூவி ரெண்டு மூவி எடுத்து வச்சிருக்கே
ம்
அது ரெண்டு பாக்வ அ ரெண்டுமே இங்கிலீஷ் டப்புத சொன்னானுங்க பாக்குற டைமே இல் நேத்து நைட்டு பாக்கலானு எடுத்தே அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஒ ஒரு ரெண்டு எபிசோடு பாத்துட்டு அப்டியே தூங்கிட்ட
ம்ஹும்
அப்றோ ஃப்ரம்மு ஃப்ரம்மு ஒரு நாள் பாக்குறே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு நாள் பாக்குற
நானு அப்டிதா நானு என்னோட சீவிங்சு நாலஞ்சு தடவ சீரீஸ் பாத்துட்டுருப்பே அதுல ஒரு எப்சோடு இதுல ஒரு எப்சோடு இதுல எப்சோடுன்னு
செரி செரி நா அப்டிதா பாத் ஆனா நா இந்த கேம்மு த்ரோன் பெ இது ஃப்ரம்மு கூட ஒரு ரெண்டு எபிசோடு மூணு எபிசோடு பாத்த னா லாங் ஃபுல்லா ஒரு ஒரு எபிசோடு ஒரு ஒன் ஆர் கிட்ட இருக்கு
ம்
இது கேம் ஆஃப் த்ரோன்ஸுன்னா அம்பத்தி நாலு நிமிஷோ அம்பது நிமிஷோ அதுல எண்டிங் வேற டிவிஷ்ட்ல வச்சு முடிப்பானுங்களா அடுத்த எபிசோடு பாக்கனு அடுத்த எபிசோடு பாக்கனுன் ஒரு அஞ்சு எபிசோடு ஆறு எபிசோடு ஆயிடுது நைட்
யோ அதே அதேதா கடைசியா முடிக்கிறது நார்மல்லா முடிக்க மாட்டாங்க நா பாக்ற சீரீஸ்ல அப் அப்பதா அவுங்க வந்து பத்து வருஷோ கழிச்சு மீட் பண்ணிப்பாங்க புரிஞ்சிதா எதர்ச்சியா லவ் பண்ணி பிரிஞ்சி ட்டு பத்து வருஷோ கழிச்சு பத்தோ ஒரு அஞ்சு வருஷ கழிச்சு கரெக்டா பாப்பாங்க முடிச்சுடுவா அப்ப எனக்கு எப்டி எப்டி இருக்கு அப்போ நைட்டு மணி ஒரு மணியா இருக்கு
அது சரி நீ பாக்கறது இப்டி நா பாக்கறது எப்டி தெரியுமா அந்த ஒரு ஃபுல் ஒரு எபிசோடு் ஃபுல்லாமே ஒரு நைட்ட காமிப்பாங்க நைட்னா வீர வார் போர்வீர மாரி அவனதா ஃபுல்லா காமிச்சிட்டு இருப் ப்பாங்க போர்லா நடக்கு போர்லியு ஜெயிச்சுருவா அப்பறோ எல்லா ஏய்சுட்டு ஹீரோ நல்ல ஹீரோ ரேஞ்சு வந்துருவா நல்ல மெயின் கேரக்டர் ரேஞ்சுக்கு வந்துருவா மெயின் கே ரேன்ஞ் வந்துருவா கடசில கடசில பாத்தான அவனயே தலய வெட்டிருவாய்ங்க
நா பாக்கறதுல அவ கடைசில அவன்தா வில்லனே வில்லனாவே இருப்பா ஏமாத் திருந்திர்ப்பா
ம் இது வேறயா நடக்கு என்ன இந்த ஒண்டர்ஃபுல் சொல் ருக்கியா
ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல்ஸ் நீ பாத்தியா
அத நா பாக்கலாதா இருக்க அது இன்னு காமெடியா இருக்கா அதுக்கு வேணா பாக்
காமடிலா அவ்வளலா இருக்காது
ஆஹ் அது என்னது மேஜிக்கு ஜே பண்றதா
அ ஆஹ் சூப்பர் பவர்ஸு
உம்
அது ஒரு இதயோ இருக்கு சாகாத இதயோ அந்த இதயோ அது வச்சவங்க வந்து ஏ பேர்ல எதது நாய்ஸ் கேக்குதா நீட்டா நீட்டா தான இருக்கு ஆஹ் இல்ல அது வந்து ஒரு ஒரு இதயோ டா அந்த இதயோ வந்து சாகவே சாகாத அந்த இதயோ சரியா
உம்
இவனுங்க வந்து கொழந்தைங்கள எல்லா சின்ன ஒரு ஒரு என்னன்னு ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி கொழந்தைங்கள எல்லா வச்சு ரிசர்ச் பண்ணி அவுங்களுக்கு சூப்பர் பவர் குடுக்குற மாதிரி
ஸ்டேஞ்சர் திங்ஸ் மாரி
அஹ் அதுல வந்துட்டு ஒரு சாகாத இதையோ கண்டுபிடிப்பாங்க
ஆஹ்
அந்த இதயோ வந்துட்டு இப்ப ஒனக்குல்ல இருக்கனா நீ சாக மாட்ட ஆனா அது எப்டின்னா இப்போ வந்து ஒரு பாம் வெடிக்குது அந்த எடத்துல நீ வெடிச்சுட்ட அப்டின்னா
உம்
நீ வந்து வெடிச்சுறுச்சு செத் நீ வந்து வெடிச்சிருவ ஓ ஒடம்பெல்லா வெடிச்சிரு
உம்
இதயோ மட்டு துடிச்சுட்டே இருக்கு அப்டி இருந்து என்ன ப்ரோஜனோ உன்னால திரும்ப எதுமே பண்ணவே முடியாது
ஆமா ஒடம்பு போயிச்சுன்னா அவ்வளவுதா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இந்த ஹார்ட் எடுத்து வேற யாருக்கா தா வெக்க முடியு
யாருக்காதா வெக்க முடியு அ அதனால அந்த மாரி ஒரு இதயோ
அஹ்
அது வந்துட்டு அந்த லூஸ் பொண்ணுக் கெடச்சிடு
லூசு பொண்ணா
பொண்ணாலே லூசுதா சொல்லு ஆஹ்
அவ வந்து இந்த வல சுத்திட்டு இருப்பா அவளுக்கு வந்து சின்ன வயசுலே அந்த இதயோ வச்சிருப்பாங்க அதனால இவளுக்கு கேன்சர் மாதிரி இருக்கு அதெல்லா ஸ் திடீர்னு செரியாயிட்டு இவ நல்லா சுத்து
கேன்சர் மாரிருக்குது பாய் சீரீஸ்ல வர்றது இந்த மியூட்டெண்ட்லா ஸ்டேஞ்ஜர் திங்க்ஸ்ல ரெண் எல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு கலந்து செரி சார் அது
ஆனா நல்லாருக்கு நல்லாருக்குனா
பாத்தினா அதேதா
டிஃப்ரெண்டாலாருக்காது
ஆ பாத்து இதேதா பாத்த மார்ருக்கு நெனைக்கிறே எக்ஸ்பெக்ட் பண்றததா நடக்கும் போல்ருக்கு உம்
நல்லாதா நா பாக்கலா அவ்ளதா
சொல்றதெலாம் பத்தாலே ரெண்டு மூனு சீரிஸ்லாம் மிக்ஸ் பண்ணிதா அடிச்சிருக்காங்க போல இந்த பாய்ஸ்லா அப்டிதா ஹீரோக்கு புஃச்சருக்கு அவனுக் கேன்சர்ருக்கு அந்த வி ஒன் வைரஸ்சு அவனோட ஒ ஒடம்புக்குள்ள போட்டனால அவனுக்கு அந்த கேன்சர் குணமாயிரு சூப்பர் பவரு கெடச்சிரு
மூனு பேரு இருப்பாங்கடா ஜோ ஓ மூனு பேரு இப்பாங்கடா காம் அ இது பண்றக்கு அதுல நாலு பேத்துல நாலு பேர் இருப்பாங்க அந்த ஊர காப்பாத்துறதுக்கு செரியா அதல ஒருத்த வந்து அவனுக்கு சின்ன வய்ஸ்லந்தே அந்த ரிசர்ச் பண்ணாங்கல்ல அதுல வந்து அவனு ஒருத்தனாருப்பா அதனால சின்ன வயசுலந்து அவனுக்கு அந்த சூப்பர் பவர்லா இருக்கு மிச்சம் மூனு பேர்ல வந்துட்டு அந்த ஒருப் பொண்ணுக்குதா வந்து அந்த இதயருந்தது இவனுங்க ரெண்டு பேரு வந்துட்டு நார்மலான ஒரு மனுசங்க ஆனா இவனுங்கள் ரெண்டு பேருக்கு எப்பிடி சூப்பர் பவர் கெடைக்குனே தெரியாது அவனுக்கு போய் கீழ ஒரு சாக்கடைல விழுந்துருவானுங்க அதுல் அதுலருந்து அந்த சாக்கடைல விழுந்துதுலந்து இவனுங்களுக்கு சூப்பர் பவர் கெடச்சிரு
தின்னுடுக்கா அநியாயமாருக்கு
ஏ
நானு எத்தனையோ சூப்பர் ஹீரோ பற பட பாத்தே படத்த
சக்கடையில விழுந்து சூப்பர் ஆனா அந்தஸ்